ஹலோ
ஹலோ ஆ எ ஆ எப்டி இருக்கிறீங்கப்பா
நான நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் வீட்டுல எல்லாரும் எப்டி இருக் இருக்கறாங்க
எல்லாரும் நல்லா இருக்காங்க குழந்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்குறாங்க அவங்க
நம்மல்லாம் நெறைய நான வந்து நெறைய பிரிஎண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் பட் உங்களையும் மிஸ் பண்ணேன் செரி அதான் இன்னைக்கு போன் பண்ணி உங்க பேசலான்னு
ஓ செரி செரி எங்க என்னமோ சொன்ன மாரி பிடேர் மேரேஜக்கு அப்பறம் அவுங்க அவுங்க லைஃப் ஸ்டைல் அவங்க அவாக கெழந்தைங்கள பாக்குறதுக்கே செரியா இருக்குது நம்ம ப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணா கூட முடியவே மாட்டது
கண்டிப்பா இப்ப நேத்து கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணா ஆனா அவ பொண்ணு வந்து டென்த்து முடிச்சிருக்கா என் பொண்ணு டென்து முடிச்சிருக்கா உங்க வீட்டு கிட்டதான் லெவன்த் டுவெல்த் போட போறேன் அவள பார்த்துக்கோ அப்டின்னு சொல்லி சொன்னாங்க செரி நான் பாத்துக்கிட்டதேன் எது எமர்ஜென்சா நான ஸ்கூல்ல போய் பா பாத்துக்கிட்டதேன் இப்தான் நீ ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டே அதனால நம்ம வந்து என்ன பண்ணும் ஒரு நாள் மீட் பண்ணனும் எங்கேயாவது கெழந்தைக்கல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகட்டும் நம்ம ஒரு டெம்பிள் பார்த்துட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி நேத்துதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் ஏன்னா நா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து டென்த் வர ஒன்னா படிச்சோம் அதுக்கு பிறகுச்சரிலாங்க இது வரைக்கும் ஒரு முப்பது வருஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கும் நம்ம போன பிறகு நம்ம கெழந்தையகளும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணனும் அப்டின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோ நெத்து
ஆமா கண்டிப்பா ஏன்னா நம்ம மட்டும் இல்லாம நம்ம புள்ளைங்களும் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம் அப்டின்னு சொன்னா அத வெளியில யாரத்தையும் சொல்ல முடியலல அப்டின்னு சொன்னா கூட நம்ம பிரெண்ட்ஸ கிட்ட சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மன ரிலாக்ஸ் இருக்கோம் அது மாரி ப்ரெண்டோட பேசும் போதே நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு பீலிங் வந்து வரும் எப்ப பாரு நம்ம வீட்டுல டென்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ல ஒரு மாரி ஒர்க்லயே இருப்போம் இதே இது ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அதெல்லாம் மறந்து ஸ்கூல்ல என்ன நல்லா ந்துச்சி நம்ப ஸ்கூல்ல என்ன பணனோம் எப்டி படிச்சோம் படிப்புல எப்டிலாம் ஹெல்ப் போனோம் சார பத்தி பேசும்பது இந்த மாராலாம் பேசும்பது நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருக்கும் நம்ம எல்லா மறந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து ஒரு ரிலீப் ஆகி ஒரு ஹப்பியான லிங் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா
கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்னன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோ ஒரு மனசு தூ கவலை இருந்தா இருந்தாலுமே அம்மா அப்பாட்ட ஸ்-அம்மா அப்பாட்ட சொல்லி இப்ப இப்போ ஆப்டர் மேரேஜுக்கு அப்பறம் எல்லா சி இனிமே நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாது நம்ம அதோ நம்பல நனைச்சு அவுங்க பீல் பண்ணுவாங்க வருத்தப்படுவாங்க அதனால அவுங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்டின் சொல்லிட்டு நம் போட மாட்டும் இதே இது நம்ம நம்மளுக்குள்ள கவலை எது இருந்தாலுமே நம்ம ப்ரண்டஸ்ல வந்து ஷேர் பண்ணோம் இன்னிக்கு இப்டி ஆயிட்டு இன்னிக்கு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நா ஷேர் பண்ணிருக்கேன் நறைய விஷயங்கள் ஏனா அவுங்களும் சொல்லுவாங்க அப்டியா என்னோட லைப்லயும் அப்டிதான் இருக்கு உன்னோட லைப் இருக்கு உண்மைக்குமே வந்து ப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லது உண்மைக்குமே அது வந்து ஒரு புனிதமானதுதான்னு நா சொல்லுவே
ஆமா கண்டிப்பா ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம் அப்பன்னு சொன்னா ரொம்ப லோன்லியா தனிமையா பீல் பண்ணுவோம் ஆனா இப்ப ஒரு ப்ரெண்டு கிட்ட பேசுறோம் வைக்கிறோம் அப்டின்னு சொல்லும் போது வந்து அந்த தனிமையே இல்லாத அளவுக்கு நம்மளுக்கு எல்லாரும் நம்மளுக்கு ப்ரெண்ட் இருக்கறாங்க அப்டின்னு ன்ற ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு வருது நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு நிம்மதியான ஒரு ஆ ஃபீலிங்ஸா இருக்குது அது மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சு ஒரு ஒர்க் பண்ணலா இல்ல ஜாப் போலா அப்டின்னு சொல்றப்ப ஒரு தடங்கல்னால நம்மளும் போகாம இருப்போ இல்ல நம்மளுக்கு நம்ம மேலேயே தன்னம்பிக்கை இல்லாம ம் இருக்கலாம் ஆனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நானே பேசறன் ஒரு வே வேலைக்கு போகணும் அப்டின்னு சொன்னா உன்னால முடியும் நீ வேலைக்கு போ அப்டின்னு சொல்லிட்டு நண்பர்கள் ஆகிய நீங்க தான் வந்து ஊக்கப்படுத்துவீங்க அப்படி இருக்கும் போதுதான் ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்டின்ற ஒரு தன்னம்பிக்கையே வந்து நம்மளுக் க்கு கெடைக்குது அதனால வந்து வெளியில சொல்றத விட நம்ம ப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாதா அவுங்க வந்து ஆ நம்மளையூ நம்ம பேமிலியையு பத்தி அவுங்க நெ நெனைச்சு அவங்க ஒரு சஜஷன் குடுக்கும் போது அது நம்மளுக்கு நன்மையாதான இருக்கு
ஆமா அது உண்மைதான் ஏனா இப்போ நம்ம வந்து-நம்ம வந்து இப்ப வந்து உமன்ஸ் உங்க-உங்க பெண் ல்லாருக்கும் இதே இதே எது பாய் ப்ரெண்டு அந்த மாதிரி பாய்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவுங்க ரொம்ப வந்து அவுட்டிங் போடுறது பிரெண்ட்ஸோட இருக்கறது அவுங்க லைஃபே ஒரு வேற மாரி இருக்கும்
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் ஏனா ஆண் நண்பர்கள் இருந்தாங்க அப்டின்னு சொன்னா அவுங்களோட ஹா இது வந்து ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கணோம் அப்டின்னு சொன்னா இப்ப பெண்கள் எல்லாம் கூப்பிட்டோம்னா அவுங்க வீட்டுல விடமாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்டின்ற ஒரு பீலிங் வந்து இருக்குது இதே இது ஒரு ஆண் நண்பர் நம்ம கூப்பிட்டோம்னா அவுங்க டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க என்னென்ன கூட இருந்து என்னென்ன பண்ணனும் அப்டின்றதையும் பாத்து அவுங்க பண்ணுவாங்க இப்ப சப்போஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் லேடட்ட ஆயிடுச்சு வர்றதுக்கு நம்ம வீட்ல இருந்து யாருமே இல்ல ஹஸ்பண்டும் வெளில இருக்காங்க அப்டின்ற ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு அத்து வந்து பெண்களை வந்து கூப்பிட முடியாது அந்த சமயத்துல நம்மளுக்கே பயமா இருக்குது இதே இது ஒரு ஆண் நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஏ இங்க வா நா இப்படி தனியா இருக்கிறேன் என் கூட்டுக்கொண்டு போய் எங்க வீட்டுல விட்டுரு அப்டின்னு சொன்னனா அவுங்க அந்த அந்த மாதிரி இத இதெல்லாம் ரொம்ப ஹா இப்ப ஆண் நண்பர்கள்யெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அரிதா-அரிதான ஒன்னாதான் இருக்குது
இதுதான் நீங்க சொல்ற மாதிரி உண்மைதான் ஏனா எங்க ஹஸ்பண்ட் எகிட்ட சொல்லிருக்காங்க அங்க என்ன சொன்னாங்கன்னா அவுங்க ப்ரெண்ட் வந்து பிபோர் மேரேஜக்கு முன்னாடி அவுங்க ஒன்னாதான் படிச்சிருக்காங்க பொறந்து வளந்த யெல்லாமே அவுங்க மேரேஜக்கு கூட்டு வந்துருக்காங்க ஒன் வீக் பிபோர் அவுங்க வந்துருக்காங்க இன்விடேஷன் கொடுக்கிறது ஏ டு இசட் எல்லாமே அவுங்க பிரண்டும் அவுங்களும் சேந்துதான் ஏனா அவுங்க அப்பா அம்மா ரொம்ப ஏஜ்ஜூ அவங்களால குடுக் ஏது முடில இவங்க ஒன் வீக் முன்னாடி வந்து எல்லாத்துக்கு இடத்தில கொடுக்கங்க போபோம் இவங்களுக்கு இங்க உள்ள ரூட்ஸ் எல்லாமே தெரியாது பட் தமிழக்குள்ள ப்ராப்ளம் தமிழ் போர்டு வாசிக்கிறது எதுவுமே தெரியாது அவுங்கக்கு எல்லா தெரியும் அவன் அவங் எல்லமே கூட்டு போற மாரி இருந்துச்சு எல்லா பக்கமும் கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க கல்யாணம் நாளக்கி இன்னகி வந்து அவுங்களுக்கு ரொம்ப பீவர் ஆயிட்டு அவுங்களால சுத்தமா எந்திக்கவே முடியல படுத்த படிக்கயவே இருந்தாங்க அவுங்க சொன்னாங்க இப்ப நாளக்கு எனக்கு கல்யாணம் முடியும கூட தெரியல ந அந்த மாதிரி இருக்கு பாப்ப என்னால சுத்தமா எந்திக்கக்க முடியாதது நா என்ன பண்ண போறேன்னு தெரில நைட் அவுங்க ப்ரெண்டு உண்மைக்குமே அவுங்க ப்ரெண்டு தான் விடிய-விடிய உட்காந்து அவுங்க டேப்லெட் கொடுத்துட்டு கால்-கால் கை விக்ஸ் யெல்லாம் போட்டு அந்த துணி ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தனம் கொடுத்து அவுங்களோட பீவர் நரமலாக்கி மூணு நாலு மணி வர அவுங்களுக்கு வந்து என்ன சொல்லிருவாங்க அவுங்க ப்ரெண்டுக்கு நாளைக்ககின்னா நாளைக்கு மேரேஜ் இந்த மாரி படுத் இருந்த நாளைக்கு மேரேஜுக்குள்ள ப்ராப்ளம் ஆயிரும் அவுங்களுக்கு ரொம்ப டேக்கர் பண்ணி அவுங்கள பாத்துக்கிட்டாங்க
அதான் இந்த மாதிரி நண்பர்கள் வந்து நம்மளுக்கு பல சமயங்கள்ல வந்து நம்மளுக்கு கை கொடுக்குறாங்க ஏனா நறைய இடத்துல வந்து ஒரு நல்ல ஹேபிட்ஸ உருவாக்குறதே அவுங்களாதான் இருக்கும் ஏனா நம்ம ஒரு தப்பு பண்றனாலும் அத கண்டிக்கிறதும் ஒரு நண்பர்களாதான் இருப்பாங்க நீ பண்றது தப்பு இப்டி பண்ணக் கூடாது ஒரு ஃபேமிலினா இப்டிதா இருக்கு இதெல்லா அட்ஜஸ்ட் பண்ணிதா போணு அ அப்டின்னு சொல்லி நம்மள ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வர்றதும் ஒரு நண்பர்களாதா இருப்பாங்க அப்டி இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில வர பல பிரச்சனைகள தீர்க்கக்கூடியவங்களாவு இருக்கிறாங்க இல்லையா அதனால வந்து அவ அப்டி மாதிரி கிடைக்கதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு வரன் தான் நான் நனைக்கிறேன்
கண்டிப்பா உண்மைனைக்குமே அந்த மாதிரி வரந்தான் ஏனா ஒரு ப்ரெண்ட்ஷிப் வைப்போம் நா நான் என எனக்குன்னு ப்ரெண்ட்ஷிப் இப்ப இருக்கப்போ வந்து என்னன்னா இப்ப நான் சின்ன வயசுல உள்ள வந்து ட்வீல்வத் உள்ள ப்ரெண்ட்ஷிப் தான் காலேஜ சொல்லிட்டு போய் நாங்க ப்ரெண்ட்ஷிப் பிடிக்கல ஏன எனக்கு வந்து நான் ஒரு யெய்ட்டி டோண்டி போ வந்து ஒரு ஃரெண்ஷிப் என்னா அந்த பிரண்ஷிப் வந்து நமக்கு நிலய இருக்கு பட் அவங்களோட நான் எல்லாம் பழகுனேன் ஆனா எனக்கு யன் கூட பஸ்ட்ல இருந்து படிச்சவங்க ஃரெண்ட்ஷிப் மாரி எனக்கு இல்ல அவங்க பழகன வந்து எப்படின்னா இப்ப பேசிட்டு அடுத்தாள கண்டடோன போற மாரி இருந்துச்சு அதனால எனக்கு வந்து காலேஜ்ல வந்து நான பிரண்ட்ஷிப் பிடிறது வந்து ரொம்ப நான் அவாய்ட் பண்ண இப்ப இல்ல இப்ப எனக்கு ப்ரன்ஸ்ஷிப் இருக்குன்னு சொன்னா நான ஒன்னா கிளாஸ் யிருந்நது ஹம் ஒன்ன படிச்ச ஃப்ரன்ஸ் மட்டும் தான் இருக்கு டுவல்த் வரை ஒன்னா படிச்சோம் லிஸ்ட்ல இதுவரைக்கும் அந்த ஃப்ரன்ஸ்ஷிப் வந்து நான கன்டினுயூ பன்னிட்டுத இருக்குரோம் இனிமேலும் வரலம் அவங்க அவபா கெழந்தை என்னோட கெழந்தை எல்லாரும் அடுத்த தலைமுறையை ஃப்ரெண்ட்ஷிப் கண்டுநியூ பண்ண போறோம்
ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா அந்த காலேஜ் லைஃப் அப்படின்றப்ப வந்து அது அஹ் அந்த பிரெண்ட்ஸ் எல்லாம் தொடர்வாங்களான்து வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது இதே இது ஸ்கூல் ப்ரண்ட்ஸ்ன்னு பார்கும்போது இன்னுமே சில நண்பர்கள் நேத்து கூட நான் சரி ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அபகூட என்ன எனக்கு சர்பரைஸா என் ப்ரெண்ட் வந்து இனைய பார்க்க வந்திருந்தா அப்படி இருக்கும் போது அந்த பள்ளி நண்பர்கள் வந்து நம்மளுக்கு இன்னுமே தொடர்றாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அது மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஸ்கூல்ல என்னன்னல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது பேசும்போது அந்த நினைவுகள் எல்லாம் நம்மளுக்கு வரும்போது அது ஒரு ரெம்ப ஒரு ஹாப்பியான பீலிங்ஸ தான் இருக்குது ஏன்னா நம்ம அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து திரும்ப போக முடியாது ஆனா எங்க பிரெண்ட்ஸோட சேரும்போது அந்த ஸ்டேஜுக்கு போன ஒரு பீலிங்கே அவங்க கொண்டு வராங்க இல்லயா அதனால வந்து அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு பிரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்ப நம்ம ஊருக்கு வர்றோம் இல்ல மேரேஜ் அயி எல்லாருே அவங்கவுங்க வெளியூர் ல்ல இருப்போம் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்றோம் அப்டின்ற வந்து நம்ம கெழந்தை இருக்கிறதே மறந்து நம்மளும் ஒரு குழந்தைகளா மாறி அந்த இடத்துல எல்லாம் என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்குது இல்லையா அந்த மாதிரி கிடைக்கறதெல்லாம் வரோம் ஏன்னா நம்ம இப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல லீவ் விடுறாங்க செய்றாங்க வறங்கன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா பல பேர் உள்ளூருக்கு ல்ல இருப்பாங்க இல்ல வெளியூர்ல இருப்பாங்க ஏ வெளிநாடுல கூட இருப்பாங்க அவங்க எல்லாம் வரணும் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணணும் அப்டின்னு சொல்றப்ப வந்து அது கொஞ்சம் கஷ்டம தான் இருந்தாலும் அந்த மாரி ஒரு வாய்ப்பு கெடைக்கும் போது அதையும் நம்மளும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்
கண்டிப்பா ஏன்னா அந்த மாரி பயன்படுத்திக்கிட்டாதான் அது நம்மளோட ம் ச் நல்லதும் கூட ஏன்னா நிறைய நீங்க இப்போ ஸ்கூல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே என் பொண்ணு சொல்லுவா மம்மி நான்னைக்கு ப்ரெண்ட்ஷிப்கு ப்ரெண்ட்ஷிப் கொண்டு ரெண்ட்ஷிப் டே கொள்ள செலப்ரேட் பண்ண போறேன் மம்மி அதனால நான் வந்து இப்போ என்ன வீட்டுல உட்காந்து இந்த பேப்பர் இந்த காடு பேக் பண்ணு உக்காந்து அவளே சொந்த ஒரு பேப்பர் எடுப்பா ஒரு ஏர்போசீட் எடுப்பா கலர் பேப்பர் கரல பண்ணுவா அந்த ஒரு டிசைன் எல்லாம் போட்டு ப்ரண்ட்ஷிப் டே போட்டு ஒரு கார்டு பண்ணி அத ஒரு அவெல்ப் மாரிரே ரெடி பண்ணி அவங்க ஃப்ரெண்ட குடுப்பாங்க நான உண்மக்குமே ஹம் நான் இந்த மாதரி செஞ்சது கெடையாது ந பேசிருக்கோம் ஆனா இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி குடுத்தாதான் அவங்க அவங்களுக்கு வந்து அது ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க
ஆமா உண்மதான் ஏன்னா அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி இயன் வந்துதுல வருது பாத்தீங்களா நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்மளே கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அது வரப்ப வந்து அது நல்ல விஷயம் தானே அத பண்றதுல வந்து தப்பு கிடையாது நம்ம குழந்தைங்க அதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் தான் பண்ணனும் ஏன்னா அதெல்லாம் அவங்க சுயமா உருவாக்குறாங்க உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்ப வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே கொடுக்குறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்மளும் இனி யும் கண்டிப்பா ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு உறுதியாதான் இருக்கு எல்லாத்துலயுமே அவங்க உதவுறல்ல ஹெல்ப் பண்றதுந்து டியூப்ஸ் எல்லாமே
பேசினதுல நான் வேளையவே மறந்துட்டேன் ஓ
ஓகே தோழி நமக்கான நேரம் முடிஞ்சுச்சே நம்மன்னரு நாளக்கு மீட் பண்ணி பேசலாம்
ஆஹ் ஓகே ஓகே பாக்கலாம் பாய்